ஆ
ஆ
உனக்கு மட்டு ஏ வரையவே மாட்டேந்து
உனக்கு பண்ணா போல போல மத்தா போவமா என்னானு தெரில
பிரேமு கூட அந்த மாரிதாட பண்ணா போவே மாத்தற பிரேமுக்கு அது ரொம் ரொம்ப அதிகமா பேசிட்ருக்குறார் பிரேம் எல்லாரு கைலயு
ஆ பேசா ரன ப ப
ஸ்டார்டிங் சொன்னாண்டா அஞ்சு வாட்டி தா ஒரு ஆளு கிட்ட பேச முடியு அப்டின்னா
ம்
நா எவ்ளோ அதிகமா பேசினே நானே நீ நானுமே அதிகமா பேச நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சி
நேத்தே எத்தன வாட்டி பேசிருப்போ
நேத்து ஒரு மூண் நாலு வாட்டி கூட பேசட்டு போ நெனக்கிறே ஒரு நாலு வாட்டு பேசிருப்பன்னு நெனைக்கிறே
டேய் நீ ஏ நாலு வாட்டி நா மூணு வாட்டி பண்
ஆ ஏ ஏழு வாட்டி இப்போ ஒரு ரெண் ரெண்டாவது வாட்டியோ மூணாவது வாட்டியோ பண்றனு நெனைக்கிறே நானே இப்ப கூட மூணாவது வாட்டினா நா ஆ நானே
பத்து வாட்டி பேசிட்டா அன்னைக்கு ஒரு வாட்டி பதினொரு வாட்டி
ஆ இப்போ பதினேழு வாட்டி பேசிட்ருக்கண்டா இது ஒண்ணு சேத்தனா பதினெட்டு வாட்டிடா
ஏங்கிட்டயே பதினோறுவாட்டி பேசிக்கிர
அதா இன்னைக்கு மட்டும்மே இன்னைக்கே எப்புன்னா ஒரு இருவது இரு இருவத்தி ரெண்டு தா முச்சிருந்தோ
ம்
மீதி சுரேஷ்ஷு நைட்டு வந்தான்னா சுரேஷ்ஷு கால் பண்றேன்னா சாய்ந்தர டைமா
ஆ
சுரேஷ்கைல பேசுனா மீதி யார் யார்கிட்டனா பேசணு ப முத்தமலில பிரவீனே பிரவீின் கேல்ல பேஸ்டியா ஆ
இல்லடா
ரவன கல்னா பேசி அ அவங்க அவகிட்ட இருகுதுல சும்மா கேளு என்னடா நா என்னா பண்ற அப்டின்னு கேளு
அக்கான பண்ட்டியா ரெடிஞ்சா
ஆ பஸ் ஏத்தட்டான வா பழைய பஸ்டாண்ட் வன்டே
பன பையா
ஆ
ஆ அ தயா ஜிம்மு வண்ட்டு ஒரு அளு இப்ப என்ன ஐம்பது கிலோ வேறனா
அம்பத்தானடா அதிரா
ஒரு அறுவது போடணு அவ்ளதா
தா எவ்ழுக்குறா
கரெக்டா நாப்பத்தொன்பதற
ஏ நீராஜ அறுபது கிராம்மேடா
ஏய் அவனாட்டா என்னோட ஒருத்த சதவீதமா வரா அதே
அதுதா நீயு உன்ன யாரு சிகரெட்டு சரக்கெல்லா குடிக்க சொல்றது நா கேக்குற
சிக்ரட் அதான் ஜிம்முகு வந்தோனே
நீ சிகரெட்டு சாரக்கெல்லா புடிக்கிற அதுனாலதா ஏற மாட்ற ஒடம்பு ஆனா சாப்பாடுல்லா நல்லா சாப்புடுவா டயட்டா
அவ அம்மா சாப்பறா தூங்குறா பைய
அவனு சேத போட மாட்டக்துடா அவனுக்கு அது கூட
தப்பாதா
சத சயிட்டுலல போடவே மாட்டேக்து கத அந்த மாரிலா இருந்தானா எனக்கே மஜாவா இருக்கும்ண்டா அப்பாய் அவ்ளோதான்டா உன்னு ஒரு பத்து கொறச்சுன்னா முடிஞ்சிச்சிடா கதியே
எவ்ளோ இக்கிற
ஆ
அ எத்தன கிலோ க்குற
எண்பத்தி நாலு க்குற
ஆ
இன்னு நா ஒரு பத்து கிலோ ஒரு ஆக மொத்தொ ஒரு எழுவது கிலோ வந்துட்டுன்னா பக்காவ ஆயிடு
ம்
பதினாலு கிலோ கொறையணு மஜாவா கொறச்சுட்டுன்னா ரெண்டு மாசத்துல கொறையணு அது கிலோ சரி இரு ஒரே நிமிஷ இரு பாஸ் மட்டு காம்ச்சிட்டு வாரே
ஆ
ஆ ம ஆ ஹலோ
ம்
அது என்னனா சாதா தண்டாப்பய அதிகமாது சைடு ஃபேட்டு் தான்டா வெறுப்பாகுது நார்மலா நார்மல் ஒடம்பா இருந்தா இனேத்தி கொறச்சிட்டுருக்கலா கொழுப்பு சைடு த்துலமு ஃப்ரண்ட்ல இருந்தா கொறச்சர்லான்டா ஈசியா தொப்ப மாரி
ம்
தில்ல அந்த சைட்ல இருக்கது கொறையத்துக்கு யப்பா கொறைய கூட மாத்துறா பயது
ஹு
ஜிம்முக்கு போவும்போது எவ்ளோ தெரியமா இருந்தே கரெக்டா மார்ச் மாசம் சேர்ந்தே மார்ச் பதினேழோ பதினாறோ சேந்தே தொண்ணூத்தி மூணு தொண்ணூத் த்தி மூணு இருந்த
அ
தொண்ணூத்தி மூணுலருந்து இப்ப எண்பத்தி நாலுக் வந்துக்குற
பாதி கிலோ கொறச்சிக்ற
உன்னு ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ பொறைச்சுட்ண்ணா
ஆ
அதுக்கப்பறொ சைடு கொழுப்பு கொஞ்சமா தெரியு அதேயு கொறைக்கணு யூரா கொறச்சிட்டு அதுக்கப்பறோ சும்மா அய் டிங்கெ வாரத்துல ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் ஜிம்முக்கு போனா அது கரக்டா ஃபிட்டா வச்சிக்கலா அப்டியே சாப்பாடுல்லா இந்த வாட்டில்லா சாப்புடுற மாரியே இல்லடா பய அதிகமா சாப்ட்டு சாப்ட்டு டைட்டா சாப்டுவோம்டா பாய் மூணு வாட்டி நாலு வாட்டி போட்டு சாப்டுவனா நா வீட்டுல எல்லா இருந்தன்னா ஒரு நாளைக்கிலா பிரியாணிலா பங்க்ஷன்ல இருந்து எத்துனு வந்ட்ட டேய் நா சா பசி எனக்கு எத்துனே இருக்குன்டா
ம்
இன்னும் நா தம்முலா அடிச்சேன்னு வச்சுக்கோ
குண்டா வேக நீ முண்டு
பேரு சாப்புறது நானும் எங்க அப்பா நீராட்சி சாப்புறத அழகா ஒரு எப்பயா அத சாப்ட்டு அப்டியே போய் பத்துருவேன் மஜாவா நா அதனால தா டம் அடிக்குதே யோசிக்றே நெறைய சாப்புட்ருவேன்ட்டு வெருப்பாயிடு ஏம்ஸு அதுனாலே வேணா வேணன்றன பாய் இவனுங்க வேற ஆ ஆ
வேலயா
இல்லிய
ம்
தெர்ல நா அத ஃபோன் பேசுனுருக்கிறேன் பாக்கல ஏர்ச்சினா க தெர்ல இல்லன்னா நனைக்கிறே இது விது ஆ வா கூட்டலா இல்ல எல்லா உக்காந்துனு இருக்காங்க நிக்கல யாருமே நிக்கல
ம்
ஜாஸ்மின் நிக்குது
சீவிட்டேன்ந்தடாப்பாய எப்டி வெள்ளய ஆய்ட்டு இது
பேய் பாய்லல்லா ஏறி பஸ்ஸ்டாண்ட்ல
மாஜவாயிட்டு இதுப்ப அதுகூட ஒல்லியாயிட்டு வெள்ளியாட்டு இது
தரமா ஆயிட்டதுப்பா அது வந்து கிரீம் போடலப்பா அது
ஆ
இந்த ஒடம்புல இது இதுவு இன்ஜெக்க்ஷன் மேரி ஏத்துவாங்ள
என்னது இது இன்ஜெக்ஷனு
அது ஒரு இதுவு யா எதோ
யோ ஒரு ஒரு கிரீம் இருக் இக்குது அத போட்டன்னாப்லே இதுவா இல்ல டார்க் ஸ்பாட்டு வெள்ளையா ஆகுது டேன் எல்லா ரிமூவ் ஆயிடு நீ ஏற்கனே வெள்ளையாதான இருக்ற அப்ப ஒனக்கு எதுக்கு அது
ஏன்டா வாட்ச மட்ட போயிட்டா போது
டார்க் ஸ்பாட்ஸ் போறதுக்கு நெறையா இருக்குதுடா அதெல்லா பொறுமையா போட்டுட்டா பேஸ் வாஷ் முஸ்டக் ஃபிரேஸ் வாங்கி போடு
ஆ
நூத்தி முப்ப ரூவா எவ்ளோ அது ரெண்டு தருவாங்க முஸ்டக்ல
அ
அம்ச்சு வுடுறே பாத்து வேனுனா வாங்க்கோ
யோ இப்ப கிரீம் போட்டா வந்து ஜீவிதா மூஞ்சி பாத்தா வெள்ளையாவு ஒடம்பு ஃபுல்லா வெள்ளையா ட்டு
அதுதா அது வந்து ஒண்ணு
ஹாஸ்பிட்ல போயிட்டு அது ஒரு ட்ரீட்மெண்ட் இக்குது யா
டேய் அதுக் எல்லா ஸ்ரைட்டா செலவாகுடா டேய்
அது பண்ணா கூட பண்ணிருக்கு யா அதுல்லா
இன்னு அது ராஜ்கமா தா லவ் பண்து
இப்ப கூடவா
இப் போட்டாக்க தெர்ல இப்ப பண்றாங்களா இல்லையா தெர்லியே
ம்
மதஸ்வரி பொண்ணு இருக்கு
யாரு
அதுதா நோட்ஸ்லா அப்டிதா பொண்ணு இருக்கு பாலோ பண்ணி வச்சிறே
ம்
பன்ச்சியா ஃபாலோ பண்ண வச்சி நேத்தோ முந்தா நேத்தோ ஆ நேத்தோ முந்தா நேத்தோ
ம்
ஆ பொண்ணு பேரு என்னாதிலே போய் திர கூட பொண்ணு காலேஜிக்கு நம் க்ளாஸ் பொண்ணு தேவ தர்சினியா தேவ தர்சினி ஏமா தர்ஷ்
ஆ
பாலோ குட்த்துக்குதுபா அது கூட பொற்ந்த நாளிக்கி பேரு மஜாவா பண்ணிக்கிது டா டே அது பொற்ந்த நாளிக்கி
ஏ
வீடியோல்லா எட்த்து போட்டுக்கிது கிரீடம் மாரி வாயில வெ தலையில மாட்டிக்கினு
ம்
ஆப்பி பர்டேனு கைத்தில தொங்க வுட்டுகுனு ஒரு வாயில ஒரு குச்சி மாரி வச்சுகினு தீப்பேட்ல பத்த வெக் வைக்க த்து மாஜாவா அந்தம்மா பில்டப் பண்ணி போட்டுக்குது ஐலேட்ஸ்ல காமிக்கிற பாரு வீட் வீட்லேயே பண்ணிக்கிறாங்க ஒரு பிரைடு பிரைடல் மாரி சும்மா பண்ணி பின்னாடி டெக்ரேஷன்லா பண்ணி பண்ணிராங்க போலருக் வீட்ல நீ ஃபாலோ பண்ணி வெக்கல அதய
ம்ஹும் ஃபாலோ பண்ல டேய் வந்திச்சி டா பவித்ரா ஃபாலோ பன்ச்சி
அதுதா அன் பாலோ அன் ஃபாலோ பண்ணிட்ருக்கீங்க
எ ஆளு ரிமூவ் பண்ணிச்சா இது போன வாரோ இது விசாலி குட்துது
அதா சொன்னியே அதுவு ரிமூவ் பண்ணி வெச்சிருக்து
நம்ப்ளா பண்ண முடியாத்
இத்தா ஆ அது தா பண்ணே அப்வே எ பேச்ச ஏன்டா கேக்கலம்பீங்கோ அதனால தப்பில்ல டா அண்ணா ஒ அது மீறி நீ என்ன பண்ண போறே நீ அது பேச்ச கேக்காம இருந்தா தா தப்பு
நா என்ன டா ஃபாலோ பண்ட்டே அது கிட்ட நா பேச போறே
அது அப்டி நென்ச்சிக்கிது நெனைக்கிறே அதுக்கு நம்மென்னா பண்ண முடியு
ம் ம் வாண்ட்டடா அதுவே மேசேஜ் பண்ணு விசாலி
உ வேள உங்க மேலே நம்பிக்க இருந்தா அது ஏண்டா இப்டி பண்ண போது டேய்
ஆ திவ்யா தா நீ அதுதா நீ எதுனா மெசேஜ் பண்ற போறே இல்லையா அதா பா பண்ண போறா வந்தா அது அந்த மேரி பண்திங்கித்
இப்ப வந்தே உனக்கு நைட்டு மெசேஜ் பண்ணே பாரு நாளைக்கு வந்து பத்து கால் பேசலான்னு
ஆ ஆ
நீ டென் ரீல்ஸ் அமிச்சு விட்டே நா பாக்கவே இல்லயே ஐடியில வந்து பாத்துட்டு மெசேஜ்ல்ல பாத்
எப்ப நேத்தா ஐய்யயோ நா அப்பா நல்ல வேல அசிங்கமால்லா அனுப்றதில்லடாப்பா இவனுக்கு வேற
ம்
காலையில ஒரு வீடியோ வேற பாத்தே பயங்கரமா இருந்தது அந்த வீடியோ அம்ச்சு வுலான் பாத்தே செரி இந்த பொண்ணு வேற வந்து வேற உள்ள வந்து பாத்துட்ருந்தியா அதனால தா அம்ச்சு வுல நானு அத் தெ கேம்ஸ் சிங் மட்டு அம்ச்சி வுட்ர அது
ஜெயம் சி ஜெயலர் பாபா திரு
ஆ ஆஹ்ஹ
யோவ் காசு இருந்தா அப்படியே வரும்போது சீல ஒண்ணு வாங்கி வாயா
டே ஒரு பல்டா என்கிட்ட எனக்கே என் கிளாஸ் பையன் என் கூட வரானே அந்த இப்ப என்னன்டா மூணு வாட்டி வாங்கி கொடுத்தேன்டா மூணு பாட்டலு
சேர் நீ வீட்டுக்கு வன்டு சாப்ட்டு
ஆ
ஸ்கேனர் அனுப்ச்சு விட்ரு
ஆ சுரேஷ் வேல கேட்டேன்டா பத்து ரூபாய் இருந்தது அப்டி இப்டின்னு பேசின்னே இருந்தான் அதான் பசங்கள பேசினே அப்டியே போன் கட் பண்ணிட்டான்
ஆ
சுரேஷ் வேலைய பண்ணி வாங்கலாம் இரு காஸ்டிங் புழுவுராணுகடா பாய் ய் என்னா தான்டா பண்ணிறானுங்க தெர்லடா அவனுங்க காச
சேஃப்டிடா அவனுகோ சேஃப்ட்டி
எதுமே பண்ண போறதில்றா காலேஜ் போ போறானுக அதுவு காலேஜ் பஸ்ல போறா
ம்
அதையும் மீறி அவனா செலவு பண்ற போறா சொல்லு அவன் காசு எல்லா அவன் காச அவன் வாங்கி கூட சாப்பட மாட்டா டா பாய்
அ அ